ஆஹ் என்ன பண்ணிட்டு இருக்கேன்
பேசால
உம் சும்மா இருக்கேன் அசைன்மென்ட் அவ்வளோ கொடுத்து வச்சிருக்காங்க
ஆமா இன்னும் யாருமே அனு அப்டிலேயே குரூப்ல அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆஹ் அம்ச்சா டக்குன்னு பாத்து எழுதிருவேன் ஆஹ் நிறைய இருக்கோ நாங்க என்ன என்ன அசைமைன்ட் பாக்கவே இல்ல உஹம்
ம் அந்தபிப்டி சம்ஸ்சு இருக்கு நாளைக்கு அனுப்பிரு சமிட் பண்ணனும் நாளைக்கு கழிச்சு நாலனைக்கு
ஆமா தானே இன்னும் ஒரு நாள் இருக்கே பாத்துக்கலாம் உஹம் குருப்பல யாருமே அனுப்பலையே
ஆஹ் எல்லாரும் செஞ்சுட்டு இருப்பாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இது
ஆமா ஆமா
ஆஹ நான் செஞ்சது பாத்தேன் தப்பு தப்பா வருது ஆன்சரே மேஜ் ஆகல அது என்னமோ இருக்கு டென் பயின் என்னமே இருக்கும் அப்பரோம் புக் ஆன்சர் கரேக்ட்
ஆஹ் ஏ அந்த மத்தடுல பண்ணிய நீ
அந்த மேதடுலதான் பண்ணேன் அதுலதான் பண்ணேன் மேம் ஒழுங்கா சொல்லிக் குடுக்கலல்ல சொல்லி்டுத்தப்ப கூட நம்ம பேசிட்டு பேசிட்டே இருந்தோம் ஊருக்கதையல்லாம் பேசிட்டே இருந்த எப்டி ஆமா அதுக்காகான் ரின் இருக்கேன் சரி நீ கூட டாப்பர் தானே அ
உம் உ அதெல்லாம் ஸ்கூல்வறக்கு தான் அதெல்லாம் காலேஜ்ல ஆவரேஜ் ஸ்டுடென்ஸ் தான்
ஆமா டாப்பரே ஆவரேஜ் ஸ்டுடென் தான் ஆவரேஜ் ஸ்டுடென் என்னவ இருப்பாங்க உம் உம் சரி பாப்போம் அந்த அந்த அந்த கில உட்காந்தந்து ரூபான் அப்ப அனுப்புவான்
ஆமா ஆமா கரேக் தான்
ஆனா என்ன அவன் உன்ஃப்ரெண்ட்கு மட்டும் தான் அனுப்புவான்
ஆமால்ல இல்ல நா கேக்குறே என்னோட ஃபெரெண்டு தான் அவன் ஸ்கூல்ல படிச்சால அவன் உம் நான் கேட்ட பாக்குறேன் ரெண்டு மூணு பேரு கிட்ட கேக்குறேன் உம் யார் ஃபர்ஸ்ட் அனுப்புறாங்களோ அது எ யாரு
ஆமா அப்படியே அதே பண்ணிக்கலாம் ஐயோ வேஸ்ட் ஆகுது ஏபோர் சீட் வாங்கி வாங்கி
அந்த நோட்புக்லயே எழுதலால அந்த சேப் கூட உம் அந்த சேப் கூட இது ஏபோர் சீட் இங்கேயேதான் வச்சிருகனும் தெரியல ஆஹ் ஆமா என்ன அங்க செல்ஃபுல எங்கேயோயிருக்காது பலைய அசைன்மெண்ட்லா
ஆமா ஆமா
ஆஹ் செக் கூட பண்ணாது அது வெறோ டிக் போட்டு சைன் போட்டுறோ அவ தா ஆமா இதுல செக்கிங்வேற இங்க வாலண்டியர்ஸ்
ஆமாம்மா கலெக்ட் பண்ணிட்டு செக்கே பண்ணோ என்ன கவுண்ட் வேற பண்ணணோ கரெக்டாயிருக்கான்னு அதுல்லா பண்ணணோ அது பண்றதுக்குதா அவங்க இருக்
அதான் உம் வெறோ வராங்க சொல்லி தராங்க போயிடுறாங்க அவ்வளவுதான் பாக்கலா வேற என்ன அசைன்மென்ட் இரு க்கு
ஆஹ் வேற அந்த மேக்ஸ்ல கூட ஒன்னு குடுத்துயிருந்தாங்கள அத முடிச்டியா ஆமா அந்த ஒரு தியரி சப்ஜெக்ட் கூட குடுத்துயிருந்தாங்களே எக்கனாமிக்ஸ்
ஆமா ஆமா அது தெரியும் உம் அது சாட்ஜீப்பீட்டிதா உம் உம் அதுல ஆமா அதுல போட்டா வரப்போது அத அப்டியே காபி பண்ணலா
ம் ஆமா ஆனா அது கொஞ்சோ எக்ஸ்பேண்ட் பண்ணி கேக்கணோம் நம்ம ம்
ஆ ஹா எத்தன எத்தன பேஜ் எழுதுன அந்த தியரி
அது வந்து ஈச் வந்து ஈச் டாபிக் வந்து டூ பேஜஸ் இருக்
ஓகே ஓகே ஃபிரண்ட் அண்ட் பேக்கா உம் ஓகே ஓகே
ஃபோர் பேஜஸ் பண்ணோ அது
ஆஹ்பா அது எப்ப சப்மிஷன்னு
ஸ்டீட்
அது நாளிக்கு கிளாஸ்லயே எழுதலா நெனைக் குறே நீ பிரியா இல்ல
கிளாஸ்லயே ஒக்காந்து எழுதிக்கலா பேசிட்டே எழுதுனா டைம் போயிடோ ம் ஆமா ஆமா ஆமாம்மா ம் ஃப்ரீ பீரியட் இருந்தா கூட நல்லாயிருக்கோ
ஆமா எப்பவுமே நா ஃபிரி தான ஃபிரீ பீரியட் என்ன
நாம ஃபிரீதான் மேம் வந்துடுவாங்கள உம் ஆமா அது போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா அதனாலதான்
தண்ணிக்கு போவாம
ஒக்காந்து இருக்குணு அம்ம அப்ப கூட வந்து தொடச்
ஆமா வேற எங்கயாச்சு ஒக்காந்துரலாம் இல்லன்னா அது மாஸ்குக்கு பின்னாடி குட் எடம் இருக்குமே ம் காட்ச எடமே ஆ அங்கே அங்கேய போயிரலாம் வெயில இருக்குமே ஆனா
ம் அங்க ஒரு நிழல் மாரி ஒரு எடம் இருக் க்கு அங்க போய ம் ஆமா எல்லாரும் நம்மள பாத்து படிப்பானீங்கு நினைப்பாங்க நமக்குதான் தெரியும் நம்ம லட்சணம்
ஆமா ஆமாக் கிருக்கி கிரிக்கி வச்சிருப்போம் பேர் எல்லாம் அங்கொ ஆமா அந்த வடுதுல்ல அது இல்ல அந்த இடத்துல ஒக்காந் அது நம்ம ரீல்ஸ் பண்ணுவ ஞாபகம் இருக்க ஒரேப்
ஆமா ஆமா ஞாபக இருக்கு ம் அது சாம்போ கிளாஸ் எல்லா நல்ல இருக்கோம்
ஆ ஆமா அந்த ஏஐ கிளாஸ் தானே
அது சர்டிபிகட்ட்டு மட்டும் இருக்கு அவ்வளவுதான்
ஆமா அந்த சர்ட்டிபிகேட் ரீசன்ட தான் எடுத்து பாத்தேன் நான்
பண்ணுவோ அது
உம்மா
ஃபுல் டேக் காலேஜிலேயே போயிரும்ல அது இந்த சின்னா பண்ணி வீட்டுக்கு போக ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி ஆயிடும் ம் நீ அப்டியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட போனியே
ஆமா ஒரு வாட்டி போனே யாருக்கு தெரியாம
சொல்லலையா யார்கிட்டயுமே
ஆ என் தங்கச்ச கிட்ட சொன்னேன் ரீசன்டா தான் அவன் கேட்டுட்டே இருந்தா என்னு அப்டியா அப்டின்னு சொன்னா
ஆமா ஆமா ஹிஸ்ட்ரி ரிபீட்டு ஆக போது
கூடாதான்னு பாத்து சொல்தே எவே போறா வீட்டுல
ஆஹ் அவன்னா சொல்ல மாட்டான் அவன் போனாதான் நாதான் மாட்டி விடுணு
அதான் அதான் அவன் ஷேரே பண்ண மாட்டா பாரு உன் கிட்ட
ஆஹ் பண்ணுவா பண்ணுவா கேட்டு வாங்கிப்பேன் நான் கேட்காமலே சொல்லிட்டே இருப்பேன்ல்லாம் கதையும் உம் உம்உம் அவள ஃப்ரெண்ட்ஸ் யாருமேல்ல ஒரே ஒருத்தி மட்டும் இருக் அக்கா எப்படியோ அவங்க அம்மா வந்து ஈவினிங் தான் வேற வேற காலேஜ உம்
க்கு கம்மியாவா
ஒன்னுதெரிது அப்டியே மார்க் கம்மியா தான் இருக்கும் இப்ப ஃபை சிக்ஸ்டி என்னமோ வாங்கிருக்க அவரு பொண்ணு அந்த டீச்சரோட பொண்ணு இருப்பால ஒருத்தி வெள்ளையா தெரியுமா இந்த பொண்ணு வந்து பை ம் சயின்ஸ் ஆர்ட்ஸ் எல்லாமே எடுப்பாங்கள அந்த மாம்மா
ஆக்ஸ் ஆமா பெரிய ஸ்காஃப் போட்டுருப்பாங்களே ஆமா ஆமா இவ ஏஜா அவ
ஆமா இவ தான் ஃபைவ் சிக்ஸிடி சிக்ஸ் வாங்கியிருந் தா அந்த பொண்ணுக்கு வந்து ஈவினிங் கே ஈவினிங் தான் கெடச்சிச்சா
அவ லேட்டா அப்ளே பண்ணிருப்பா
இன்னு இல்ல சீக்கிரமே அப்ளை பண் என்னமோ எங்க அப்பா வந்து ரெக்கமெண்ட் வேரப் பணியன்ன
அப்ப எப்டி
அதான் எங்க அப்பா வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஒன்னால் தா ஃபோர் எய்ட்டி டுஃப் ஃபை எடுத்துட்டாங்க
ஓகே ஓகே
நான் வேற வந்து மேம் கிட்ட யல்லாம் கால் பண்ணி பேசினே அது வேற ஒரு ஃபண்ணு இல்ல இல்ல இவுங்கதான் நம்ம ஜபீன் மேம் இருக்காங்கள அந்த காமர்ஸ்லாம் இருக் ப்பங்க தாம் தாமந்த அவங்ககிட்ட கால் பண்ணி கேட இந்த மாதிரி என் சிஸ்டர் அப்ளை பண்ணியிருக்கா அவள கெடச்சுடுமா அப் கேட்டிருந்தேன் அவங்க வந்து யாருமா நின் கே
ஆமா கச்சுட்டுச்சல உஹம் அப்புறம்
காலேஜல தான் இருக்கும் நம்ம ந
ஆஹ் என்ன சொன்னன நான் தான் மேம் நான்தான் ஐஏஸ் -ஐஏஎஸ் படிக்கிறேன் என்ன சொன்னேன்னு சொன்னியா ஆஹ்
இந்த மேம் காஸ்ட் அக்கௌண்டிங் எடுப்பாங்கள அவங்க
ஆஹ் ஓகே -ஓகே -ஓகே ஆஹ்
டீச்சர் தான்
ஆமா- ஆமா உம் அதானே ஆஹ் இல்ல அவங்காம் ஸம்ாம் சேவ் பண்ண மாட்டாங்க இன ஸ்டூடெண்டஸ் இருக்காங்கள
உம் ஆமா செவன்டி பேரு இருக்கோ ஒரு கிளாஸ்லயே
அதுதான் செய்யபோரோம் நாங்க தான் மேமோட பேரு சேவ் பண்ணி வைக்கணும்
உம் ஆமா சரி -சொசிர ட்டாங்க அவங்க ஓ அப்படியா அப்ப ச நீ வேறம் கிட்ட கே அப்படனு சொன்னாங்க நான் இங்கிலீஷ் தான் பேசுினேன் அததான் கொத்த போத்த -கொத்த போத்தன்னு பேசுனேன்
ஓகே ஓகே ஃபர்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட்டு ப்ரீபெய்ர் பண்ணிக்கலால நீ
ஆஹ பிப்பேர் பண்ணிதான் வச்சன் இருந்தேன் அப்புறம் அவங்கள அவங்க கேட்ட கேள்க்கும் ஸ்கிரிப்ட்டுக்கும் மேட்ச ஆகல
ஓகே -ஓகே உம் உம் ஆமால எல்லாம் ஃப்ளாப் ஆயச்சுப்போ உம்
கிட்ட கேளு ன்னக்கா அந்த பிஸிஸ்னேஸ் அவங்க தா செலக்சன் பண்ணுவாங்கள அவங்க ஆஹ் அவங்களுக்கு கால் ப் பண்ணி கேட்டா நீ் இத கேட்க்க ங்க உனக்கு எப்படி என் நம்பர் இருது யாரு எதுக்க கவ்த்
ஆஹ் இதெல்லாம் எதுக் பண்ற உம்
எனக்கு பயம்மா அய்யாயோ அப்படி
சீட் கிடைச்சுச்ன்னா மெசேஜ் வரும் சீட் கன்ஃபாம் ஆஹ் இல்ல இல்ல லேட்டா தான் வரும் ஹம் உ உம் லேட்டைரக்ட் ஆபீஸ்லயே போய் கேட்டுருக்கலாம் இல உங்க அப்பா
ம் அவங்க போன அவங்க வந்துரனும் இதுவே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டே கோக்குதுங்களா
அப்புறம் என்ன சொன்னாங்க அப்புறம் ரெண்டு ரெண்டு மேம்கிட்டயும் இது வாங்கினியா
ஆம்மா பல்புவங்கிட்டோ
உ ம் ஹ ஹ ஹி
அப்பளம் கேட்டேன் சரி கிடைச்சுடும் த் சொன்னாங்க அவங்க ஊரேதி யோன் சொன்னா பர்சல் டோஜ்ல ஓவர ஆல்லா
ஆஹ் கிடைச்சவான் முஸ்லிம் முஸ்லிம் கோட்டாஸ்ல கிடைச்சுடும் பஸ்ட் முஸ்லிம்தான் ப்ரட் சோர் பண்ணுவாங்க உனக் கச்சுச்சுலா பீஜ்ல்லாம் கட்டியச்சுல ஆஹ் ஒகோ த அப்போ
ம் முப்பத்து ஜந்து ஆயிர எப்போது நன் பீஸ்ஸொ
ஆஹ் ஹ சென்னியே ஓகே ஓகே ப்பா இப்ப புக்ஸ் எல்லாம் வாங்கின்னால வாதுங்காஸ் இனி அஜ்வே இல்லலை உன் நீ வச்சிருக்கியா
நான் வச்சுருந்தோன் நாதான் விட்டுட்டேனே
ஆமால உம்
உம் ஒரு சிலதுதான் இருக்கோ அது ரொம்ப கிளிச்சு இருந்திருக்கும் எதுக்கு வாங்கட்டோ அதான் சிலபஸ் லா மாறி இருக்கோம்ல
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா தேலாம்
ம்
ஒகே ஷப்பிங் பண்ண டாடா
ட்ரெஸ் லா எதுவுமே வாங்கலா ஒரே ஒரு ட்ரஸ் வாங்கன கிரராப்டாப் எப்டி வாங்கினா கிராப்டாப்ல ஷார்ட் தப்பு
ஸ்ஷாட்
உம் கிராப் தப்பு வாங்கன்னா எங்க வீட்டுல
இருந்து டிசி கேடுத்துருவாங்க உஹம் அதா நானும் பாக்குறேன் என்னட
ஷார்ட டாப் வாங்கிட்டு ஒரு லேங்கா மாதிரி வாங்கனா
செந் குடவா
ஆமா-ஆமா
உமல்
உம் ஆனா வந்து அந்த பாக்ஸ் மாதி நக்குல அதுதான் எனக்கு பிடிக்கோ வே இல எங்க அம்மாக்கு பிடிக்கல ம் செரி பாரு நா எனக்கு வேற கால் வந்துட்டுருக்கு அப்புறமா பேசுறே ம் பாய் பாய்